ஆ
கேக்குதா
ஆ கேக்குது டி கேக்குது
ஆ சேரி சேரி என்ன காலந்து கூப்டவே இல்ல உங்கம்மா வீட்ல யாம்மா
தகவெல்லா அது கரெக்டா வந்துருது
அதெல்லா வந்துருச்சு என்னடா கூப்டவே இல்லன்னு பாத்தே
நா காலையிலே கூப்ட்டுருப்பேன்ல உனக்கு கூப்டலன்னா அப்பவே நீ ஒரு கனிப்பு கணிச்சிருக்கணு
நா நெனைச்சே சேரி போன்ல காசு இல்ல போல நெனைச்சே
அப்டிதா கூப்ட மாட்டியா
இல்ல இல்ல அதுக்குல்லையே நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க எனக்கு காலயிலையே
அவ கூப்ட்டா கூப்ட்டுட்டு அப்பற பத்து நிமிஷ நாங்க சும்மா பேசிட்ருந்தோ இதுல இல்ல நா எப்பவு பேசுவோலா அந்த மாரி எங்கம்மா இருக்குடி அப்பற பேசுறப்ப எங்கம்மகிட்ட நானே சொன்னே இந்த மாரி அம்மா எனக்கு நா போன் பேசினே எனக்கு காசு கெடைச்சுது
ம்
அப்படி கம்மியா சொன்னே
எவ்ளோ சொன்ன என்னமாரியா
முன்ன விட நூரூவா ஜாஸ்தி
ஓ இதுவரைக்
எங்கம்மாப் பரவாயில்ல இதே உன்னோட உனக் இருந்த ஒர இது இதுதா அதைய வச்சு காச சம்பதிக்க ஆரம்பிச்சுடியா பரவலா பரவலா அப்டின்னு
ஒரே தெறமையா
ஆமா
ம் ம்
அத வச்சு அத வச்சு இப்படில்லா பண்ண ஆரம்பிச்சுடியா பரவால்ல பரவால்ல அப்படின்ச்சு ஆ சரிமா அப்டின்ட்டே
ம் இங்க எங்க பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இருப்பாலுங்க வீட்டு பக்கத்துல ஒரு ப்ரெண்டு
ஆமா ஆ தெரிஞ்சு நம்ம கூட படிச்சால
ஆ அந்த பொண்ணு வந்துட் ட்டு அந்த பொண்ணுக்கு காசுலா வேணுமாமா ஏதாச்சு வேல இருந்தா சொல்லுன்னு சொல்லிச்சு
ம் ம் இல்ல வீட்டுல இருக்குறதுக்கு நமக்கு இந்த அத்தியாவசிய செலவுக்கு இதுக்கெல்லா ஓரளவுக்கு போதுமானதா இருக்குல
அதுதா நா சொல்லிருக்கே அந்த பொண்ணு கிட்ட சரி நீ கேட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி எ நம்பர் குடுத்து பண்ணசொல்லு நானு பண்றே அப்படின்னு சொல்லுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சேத்திவிட்டா அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசி குடுப்பால
ம் சேரி
ம்
இன்னு நம்ம ப்ரண்ட்ஸே பேச வேண்டியது இருக்கு
அதுதா எத்தன இருக்குன்னு பாரு
காலைல எந்திரிச்சே எந்திரிச்சுட்டு இந்த மாரி இவ வந்தே எங்கம்மா வந்துட்டு லீவுன்னு சொல்லிடுச்சு அப்ப என்ன பண்னே
ஏ
சும்மா இன்னைக்கு கொஞ்ச டவுனு போறதுருக்கு போயிருச்சு இப்ப அதனாலதா இப்ப பேசுறே
சே சேரி சேரி
பயந்தான பேச மாட்டென்னா எங்கம்மா முன்னாடி ம் அதனால
தெரியுமே ஊ பயந்தா என்னன்னு ம்
அதனால வந்துட்டு சேரின் சொல்லிட்டு இப்ப பேசுறே அப்பறோ திரும்புவு போய் தூங்கிட்டு பத்து மணி தெ எந்திரிச்சா காச்சல் அடி க்கிதான உள்ளதா சூடு அடிக்குது வெளிய சூடே தெரியல குளுர் காச்சல் மாரி வந்துருகாட்ருக்கு ம் ம்
இன் சொன்னேன்ல்ல
ம் குடிச்சு வரட்டி வச்சு
ம் ம் இன்னிக்கு குளிக்கல
ஆமா இன்னிக்கி நானு குளிக்கல வெள்ளிக்கெழம வேற
ம் ம் சரி நாளைக் பாத்துக்கலா
ம் திட்லியா உங்கம்மா வெள்ளிக்கெழம குளிக்காம இருக்குன்னு
நியூஸ் இன்னு வர்லியே வந்த தா தெரியு
மர குளுருன் துணிய மாத்திட்டுக்குக்காந்துரு
வறக்குள்ள நா குளிக்கலாமானு பாக்குறே அந்த மூஞ்சிக்கு தேக்கறது வந்துருச்சு பாத்தியா
ம் பாத்த பாத்த நீ போட்ருந்தல ஃபோட்டோ போட்ருந்தல்ல பாத்தே ரெண்டுமே வந்துருச்சா
ஆ ரெண்டுமே வந்துர்ச்சு
நா இது போட்ருக்கே வாய்க்குப்படுவோம்ல இந்த நம்ம இவ சொன்னால நம்ம ஃப்ரெண்டு
ஆமா நா அந்தஃப் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணு நெனைச்சே நா அது என்னதுன்னு நீ போட்டுட்டு நல்லா இருந்தா சொல்லு ஏன்னா எனக்கு கருப்பாதான இருக் க்குது வாயெல்லா அதெல்லா போட்ற நானு
து நா பாத்திருந்தே தொண்ணூத்து ஒம்போது ரூவாய்க்கு ஒண்ணு வாங்குனா ஒண்ணு கெடைக்குண்டுருந்தது இப்ப அது முடிஞ்சிருச்சு ஒண்ணு எம்பத்தொம்பது ரூபான்ருக்கு பத்து ரூபா மட்டு கம்மியா காட்டுது
அப்படி இருந்துந்தா ஒண்ணு வா நீ வாங்கியிருந்த நானு ஒண்ணு எடுத்திருப்பனா
நா அப்படிதா நெனைச்சே ம் ந அப்பதா ஆடர் போலா நென்ச்ச அப்றோ சேரின்னு பே அப்பறமா போட்டுக்கலான் விட்டா அந்த இதே முடிஞ்சிருச்சு
சேரி சேரி சரி சரி வந்து நல்லாருந்தா நானு வாங்குறே
அவ நல்லாருக்குன் தான சொன்னா
ம்
அவ நல்லா இருக்குன் தான சொன்னா
ஆ நல்லா இருந்துச்சு கருப்புல்லா போயிருச்சுன்னு சொன்னா
ம்
கருப்ல்லா போற மாரி இருந்தா நானு வாங்குற மேவல்லா கருப்பாதான இருக்கு
ம்
ம் அவனு பாத்துட்டுருந்தே ஒருத்தி போடுவால நீ பாத்துருப்ப நறைய முடி இருக்கு அவ ஏதாச்சு முடி தேய்ச்சுட்டே இருப்பா நீ பாத்துருப்ப அவள இவ நறையா முடி இருக்கு கால் வரைக்கு முடி இருக்கு
அவ கூர இப் மாசமா இருக்காளா
ஆஹ இப்ப மாசமாலா இல்ல ஆனா வந்துட்டு இதுதா அவ கல்யாணமல்லா இன்னும் ஆகல
நா பாக்குற மாச மாரிதா இரு
ஓ இதுங் ஆஹ இன்ஸ்டால்லா வருவா அவ நா அனுப்புற செரியா அவ வந்து நீ பாத் ருப்ப கண்டிப்பா ஏதாச்சு முடியே பெருசாதா இருக்கு இருந்தாலு முடிக்கு வந்து ட்ரு நா இது பண்ற அது பண்றேன்னு போட்டுட்டே இருப்பா அவளே வந்து ட்டு ஒரு இது ஆ அவளே ஒரு இது வச்சிரு க்கா இந்த மாரி ஆ தயாரிச்சு விக்கிற மாரி நா அதுக்குள்ள போய் பாத்துட்டு இருந்த ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு இந்த விளம்பரோ வந்து தலைக்கு ஒன்னு போட்டா முடி வளரும்ல
ஆமா ஆமா
சீரம்மு ஆ அது வந்து எங்க அம்மா வாங்க சொல்லிச்சு இந்துலேக்கால ஆனா நா வந்துட் டு சொன்னே எங்க அம்மாட்ட நேத்து கூடி எங்க அம்மா விளம்பர காட் பாத்து கேட்டுச்சு நா சொன்னே இதுக்கு வந்துட்டு அதிக யாருமே இதே போட்லமா நல்லாருக்கு நல்லா இல்லங்கற மாரி நெறைய பேர் போடவே இல்ல அப்டின்னு சொன்ன பத்து நாள் தான ஆயிருக் கு வந்து ஏன்னா இப்ப தான விளம்பரம் வருது அப்ப இனிமேல் தா போடுவாங்க அப்டின்னு சொன்னாங்க ஆனா அதுவே வந்துட்டு ஜாஸ்தி தா போல அப்ப அதுக்கு நம்ம நல்ல தே வாங்கிக்கலால்ல நம்மளுக்கு தெரிஞ்சதே சொல்ட்டு அப்ப இவளோட இது நெறைய பேர் போட்ருந்தாங்கன்னு போய் பாத்த பாத்தா ஓரளவுக் கம்மி கம்மி தா இந்த நம்ம வந்துட்டு தலைக் கிஷ் ஆ தலைக்கு ஷாம்பு போடுவோம்ல அது வந்து நம் ஷாம்புவா போடாம சோப்பு மாரி செஞ்சு மாரி கட்டி மாதிரி அது தலைக்கு தேய்ச்சு குளிக்கிற மாரி அதெல்லா போட்ருந்த அதெல்லா எரநூறுவா மாரிதா போட்ருந்தா கம்மி கம்மியாதா போட்ருந்தா அப்ற எண்ணெ விக்கிறா எண்ணெ எரநூறுவாதா
ஆ பரவாயில்லியே எண்ணெ பெருசா சின்னதா ரொம்ப சின்னதா
தெரியல அது நா பாக்கல பாக்குற நானு அனுப்புற
நேத்து நம்ம ஃப்ரெண்டு் குடுத்தால்ல நைட்டு தேக்கற தலைக்கு ஒன்னு
ஆமா
அத நா நேத்து தேச்ச
ம்
நீ சொல்மா இன்னொரு நாள் தேச்சு நேத் நா சேரி தேய்க்கலா எங்க அம்மாவுக்கு தெரியாமையாச்சு தேய்க்கலா அப்டின்னு நெனைச்சு தேச்ச அப்புற இன்னைக்கு எங்க அம்மா புடிச்சு எண்ண வெச்சு விட்டுருச்சு காய்ச்சல் கொறையணுன்னா எண்ண வெய்னு
ம் சேரி சேரி
அந்த மாரி ஏதாச்சு ஒன்னு பாத்தப்ப வாங்கு கம்மியா இருக்க மாரி இருந்தா
அதுதா அப்புறம் வந்துட்டு இது என்னது ஆ அவளே வந்துட்டு சீரம் விக்கிறா ஆனா அது நானூறுவா
ம்
நா வந்துட்டு ஒண்ணு வச்சிருந்தேன்ல ஃபர்ஸ்ட்டு அது அநியாயத்துக்கு எ நூரூவா காமிக்குது அப்டியே டபுள் மடங்கு ம் ஏதோன்னு பண்ணணு முடி பாத்தா
ம் நா டெய்லியும் இந்த எப்படி நா இன்னைல இருந்து ஒண்ணு பண்ணலான்ட்டு இருக்கே வேற எதுவுமே இல்ல கருவேப்புல இருக்குல்ல அப்பதா அப்பல ஏதோ ஒரு வீடியோல பாத்தே கருவேப்பல்லைய கொஞ்ச தண்ணியில ஊற வச்சர்றாங்க நைட்டு ஊற வச்சர்றாங்க அந்த ஊற வச்சு தண்ணியோட அப்படியே எடுத்து பாத்ரத்துல மாத்தி கொதிக்க வைக்கிறாங்க கொதிச்சொனே அத லைட்டா கலர் மாறுல்ல மாறினக்கப்பறமா கருவப்பில வடிச்சு எடுத்துட்டு அந்த தண்ணி குடிக்கிறாங்க அது கூட நம்ம வேணும்னா கொஞ்ச வளர்றதுக் கொஞ்ச வெந்தையத்தயு போட்டு ஊற வைக்கலா வெந்தய தண்ணி வெந்தை வெந்து கொஞ் கொஞ்ச வெந்தயமு இந்த கருவப்பல இது மட்டு வேணா பண்ணலான் நெனைச்சே
சேரி சரி
கருவேப்புல டெய்லி கூட நம்ம வாங்கலால
ஆமா நா எங்கம்மாட்ட சொன்னே இந்த மா நெல்லிக்கா மட்டு வாங்கிட்டு வந்து குடு வாரத்துக்கு ஒருக்கா அந்த ஷார்ட்ஸ் மாரிலா பர்ஸ்ட்டு அந்த இது சின்ன சின்ன கட்டி கட்டி மாரிலா ஜூஸ் குடிப்பாங்கல்ல ஆ குடிப்பாங்கல அந்த மாரிலா நா குடிச்சுட்ருந்தே
எனக்கு அந்த மாரி கெட்டியா ஃபிரிட்ஜ்ல வைக்கிறது அம் அப் இது நல்லதா என்னன் தெர்லல
ஆ ஆனா நா குடிச்சிட்டுதா இருந்தே அந்த மாரி செஞ்சு வச்சா குடிப் இப்ப ஒரு ஒரு மாசல்லா குடிச்சே நானு ஆனா வேற வேற குடிச்சே கொஞ்ச நாள் பீட்ரூட்டு இந்த மாரிலா குடிச்சுட்ருந்தே நெல்லிக்கா இந்த மாரி இருக்கிறதெல்லாமே போட்டு குடிச்சிட்ருந்தே நல்ல தா இருந்துச்சு ஆனா வந்துட்டு நா அத அப்படியே விட்டுட்டே அதுக்கப்
கரெக்டா அந்த முடி வளர்ற டைம்ல இருக்குல்ல எனக்கு ரொம்ப அந்த முடி கொட் இந்த டைம் அந்த கொரோனா டைம் நம்ம வீட்டுல இருந்தோல அப்போ எங்கம்மா இந்த நமக்கு வேற எங்கேயு நம்மளால வாங்க முடியாது காசு அவ்வளவுக்கு இருக்காது பக்கத்துல இருந்து கீர இருக்குல
ஆ
கீர முருங்க கீர இருக்குல்ல அது கொஞ்ச கொஞ்ச எடுத்து அளவா பொரியலு ங்க என்ன என்ன சொல்லனுனா நீயே இத்துனூண்டு பொரிச்சுக்கோ பொறிச்சிட்டு முட்ட போட்டு நீயே பொரியல் வச்சு சாப்பிடு இல்லன்னா அது தண்ணியில கொதிக்க வச்சு பூண்டெல்லா தட்டி போட்டு உப்பு போட்டு கொஞ்ச மெளகுத்தூள் போட்டு அந்த மாரி நீ குடி அதுல இரும்புசத்து ரொம்ப ஜாஸ்தி தான முருங்க கீரைல அப்ப நா எடையில அந்த மாரி பண்ணிடுவே வரும்போது நானே க இந்த இது போயிட்டு வரும்போதே எங்கேயாச்சும பாத்தேனா இங்க எல்லா இருக்கு பாத்தனா இத்துனூண்டு புடுங்கிட்டு வந்து உருவிட்டு டக்குன்னு முட்ட மட்டு போட்டு பொரியல் பண்ணி சாப்பறது சாப்பாடுக்கு தொட்டுக்கிறக்கு ஆச்சுல
ம் ம்
ஆ அந்த மாரிலா பண்ணுவே
இல்ல நா எங்க அம்மாட்ட சொன் ன இந்த மாரி வந்துட்டு நெல்லிக்கா அப்டி வேண்டா அடைச்சு வைக்கிறது வேண்டா நீங்க வந்து வாரத்துக்கு ஒருக்கா வாங்கித்தாங்க எனக்கு அப்டியே டெய்ல்யு அப்டி அப்டி இதா போட்டு அப்பத்திக்கு அடிச் அடிச்சு நா குடிச்சிக்கறே கருவாப்பிலயு ம் அப்டின் நா சொன்னே எங் அம்மாட்
கருவாப்பில் ஆ யப்றே எடைல கொஞ்ச நாள் இப்டி குடிச்சே கொஞ்சோ நெல்லிக்கா கருவாப்பில தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகோ இத்துனூன்டு இஞ்சி, தூண்டு உப்பு
ம்
இதுல போட்டு குடிச்சா கொஞ்சோ நமக் அந்த இது கெடைக்கு ரொம்ப கசப்பு தன்ம இல்லாம தயிரு, சீரகோ, இஞ்சிலா போட்றோல அப்போ கொஞ்சோ இதுக்கு ஆ கொஞ்சோ மோர் மாரி தெரியு அத்னா நம்ம குடிச்சோன் நல்லாருக்கு மசாலா மோர் மார்ருக்கு
ம் எதாச்சி
முடி வளர்ச்சிக்கல்லா நல்லது தா டெய்லி தயிர் சாப்ட்டால் நல்லது
எதாச்சு பண்ணனு இன்னைக் நா காலைல் டீயே குடிக்கில
ம் குடிக்கிலயா
ஹேஹும்
ம்
ம்
இனிப்பு வேற எது சாப்பல்லயா
ஹேஹும் சாப்டவே இல்ல எதுமே சாப்பில்ல
காலைல என்ன பண்ண
காலைலிந்து எங்கம்மா சொல்லிட்டு போன வேலையே எனக் வந்து வீடு கூட்டி வாசல் கூட்ட சொல்லுச்சி
ஆ ஆ
அதுமே நம் மெதுவாதா பண்ணே சாப்புட்டு அப்பறோ வந்துட்டு ஒரு அக்கா இருப்பாங்கல்ல ஏ பெரிம்மா பொண்ணு அவுங்ள்க் கூடி கொழந்தைல்லா இருக்குல்ல ரெண்டாவ்து கல்யாணம் ஆச்சுல்ல அந்த அக்கா கூப்ட்டாங்க எனக்கு ரெண் நாளா கூப்ட்டே இருந்தாங்க அப்ப பண்ண எடுக்க முடியில அப்றோ கூப்ட்டாங்க அவுங் கூட பேசிட்டு ஒக்காந்ட்டே இருந்தே பதினோரு மணி ஆயிட்ச்சி அப்பறந்தா போய் சாப்ட்டே உப் மா சாப்பிட்டு தயிர் வெ ச்சி சாப்ட்டே சாப்பிட்டு மெதுவா மெதுவா வீடு கூட்னே அப்பறோ வந்துட்டு வாசல் கூட்டுனே அப்பறோ இந்த இது வந்து ச்சா மூஞ்சி கழுவி பாத்தே அப்பறோ வந்து ஒக்காந்துட்டே இருந்தே ஃபோனே தா பாத்துட்டே இருந்தே செரியான இது யாரு கூப்
சரி இரு நா கூப்பட்டா ஒரு அஞ்சு நிம்ஷ்த்துல திரும்ப கூப்பட்றே
ஆ சேரி கூப்டு
அ